துங்ளா சார்
ஆ கேக்குது மேடம் சொல்லுங்க மேடம்
நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே மேடம் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நல்லா இருக்கேங் சார் ஆ எப்டி புதுசா டயட் ஃபாலோ பண்லான்ட்டு இருக்கேங் சார் வெயிட் லாஸ் பண்ணனு அ எனக்கு கொஞ்ச நாள் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங் சார் கொஞ்ச வந்து என்ன பண்ணா பேக் பெயின் அதிகமாகுது ஆ அப்புற வந்து பார்த்தீங்னா அ பேக் பெயின் இருக்கும் போது டைரெக்டாவே ஸ்டமக் பெயினு ரெண்டு சேம்மா ஒ ஒரு டைம்ல வருது இப்டி வரும் போது என்னால எந்த ஒர்க்கு பண்ண முடிலைங்க சார் ரொம்ப வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ற மார்ருக்கு கஷ்டமா இருக்கு அப்ப வந்து டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணும் போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுங்க வெயிட் லாஸ் பண்ணீங்ன்னா அந்த ப்ராப்ளம்லா செரிய ஆகுன் சொல்லி சொன்னாங்க செர் அதனால வந்துட்டு சொல்லுங்க சார்
இல்ல இப்ப நீங்க எவ்ளோ கேஜி இருக்கீங்க
ஆ நா இப்போ ஒரு நைன்டி மேல இருக்கேங் சார் ஆஃப்டர் வந்துட்டு எனக்கு பேபி டெலி டெலிவரி ஆனதுக்கு அப்றோ நல்லா இன்கிரீஸ் ஆயிடுச்சு வெயிட் டு
அப்டிங்ளா அப்ப நீங்க வந்து கொ ந்த எப்பொழுது இப்ப சடன நீங்க வந்து ரொம்ப பண்ண முடியாது ஆ ஒரு இப்ப ஸ்டார்டிங்ல பாத்தீன்னா சின்ன ஒரு வாக்கிங் வந்து ஒரு மூண் ரவுண்ட்டு மேரி போய்க்கணு அ ரொம்ப தூரோ நடக்கவு முடியாது அவுங்க பிராக்டிஸ் ஆகணு
ஓகே ஓகே ம்
அந்த மாரி இருக்கும் போது நீங்க கொஞ்சோ ஒரு பத்து நாள் சின்னதா வாக்கிங் போங்க அப்புற உங்களுக்கு அது சரியாகு அப்புற அப்டே பாத்தீங்னா அ அப்டே கொஞ்ச லாங்கா போறக்கு ட்ரை பண்ணுங்க
ஓகே ஓகே சார்
இப்ப வன்ட்டு நீங்க ஆயில் ஃபுட்டு ஆயில் ஃபுட் எடுக் கூடாது
ஓகே
அப்றோ வந்து டைமிங்க்கு சாப்ட ஆரம்பிங்க நா டைமிங் சாப்டுங்க அதே மாரி ஆ நைட் ஹெவி ஃபுட் எடுக்காதீங்க
ஓகே ஓகே சா அது என்னென்னா நம்மளோட இதுபடி வந்துட்டு நம்ம வந்து அ எப்பிடி சொல்றது சார் காலையில ஆனா நம்ம வந்து மார்னிங் கொ கொழந்தைங்கல்ல ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ளோ டிபன் வந்து ஒரு ட் நைன் டு டென் ஆயிருந்தங்க சார் ஆஃப்டர்நூன் லன்ச் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டூ ஒன்டு டூ சம் டைம்ஸ் டூவே கிராஸ் ஆயிடு ஈவினிங் ஏ அதாவது நைட் டின்னர் பாத்தீங்கன்னா எப்டியு நைன் டூ நைன் நைன் தேர்ட்டி அந்த மாரி டைம்தாங்க சார்
அதுதா எல்லாமே ஆனா நீங்க சொல் எல்லாமே லேட்டு் ஆக்சுலா பாத்தீங்கன்னா நீங்க அப்பிடியே ஃபுட்டு டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணனு
அ கஷ்டதான சார் அது எப்பிடிங்க சார் நமக்கு சா ல்லனா செட் ஆகாது அது மாரி வந்துட்டு அத மாத்தனாலு நம்ம வந்து பசி எடுக்கு அதனாலதா சார் என்ன பண்றதுன்னே ஒன்னு புரியலைங்க சார்
ப்ப நீங்க கொஞ்சோ அதுதா மேடம் ஒழுங்கா வாக்கிங் போங்க அந்த எயட் எட்டு போட்டு நடப்பீங்கள
ஆமா ஆமா சார்
அந்த எட்டு போட்டா கொஞ்சோ ஒரு பத்து நிமிஷ்மா இருவது நிமிஷ்மோ நடங்க அது கொஞ்சோ எஃபெக்டாக இருக்கு செகண்ட் அவங்க வீட்க் முன்னாடி முன்னாடியால எடோ இருந்துச்சின்னா கொஞ்ச இந்த கிரௌண்ட் வாம் அப் வர்க்குல்லைங்களா இந்த ஸ்கூல்லில்லா சொல்லி தருவாங்கள கை கால் நீீட்டி அந்த மாரி
ஆமா ஆமாங்க சார் அந்த வந்து ஒரு பேஸிக்கான எக்ஸசைஸ் சொல்றீங்க இல்லைங்களா
ஆமா அது ஞாபகம் இருந்தா பாருங்க இல்லைன்னா யூடியூப்ல பாத்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு அந்த கிளாஸஸ் இருக்கு பாத் தெரிஞ்சிக்கலா நீங்க அது மே ரொம்ப அதா அது ஒரு அஞ்சி அஞ்சி செட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கு
ஓகே ஓகே சார்
அந்த மாரி பண்ணீங்கன்னா கொஞ்ச ரிடியூஸ் ஆகு அம்
சடனா வந்து வெயிட் லாஸ் பண்ணவு முடியாது கொஞ்ச கொஞ்சமாதா நம்ம கொஞ்சோ கண்ட்ரோலு கொண்டு வர முடியு தென் வந்துட்டு அ வெய்
த்துனா அந்த பா ரொம்ப நடக்கவு முடியாது பேசவு முடியாது ச்ச உங்களுக்கு எப்பிமே அந்த கீச வாங்கற இது வருது
ஆமா ஆமா உண்மதா அது எனக்கு வந்து இன்ன யூஸ் ஃபுல்லாவே இருக்குங் சார் கொஞ்ச வந்து எதாவது ஹெவியா வந்து ஏ ஆக்சிஜன் கம்மியா வர மாரி ஃபீல் ஆச்சின்னா எனக் கொஞ்சோ மூச்சு வாங்கற மாரி இருக் க்கு அது வந்து நார்மலாவே எனக்கு இருக்காது மேபி வந்து கொஞ்சோ வெயிட் அதிகமா இருக்கனால கூட இருக்கலா ம் அப் ப்றோ வந்து நானு அவுங்கள்ட்ட ஒரு டாக்டர்க்ட வந்து கன்சல்ட் பண்ணவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா வெயிட் லாஸ்கு வந்து ஒரு மருந்து இருக்குமா அது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது அ அது சாப்புடுங்க அ பசி கம்மியாயிடு ஆ கொஞ்ச நாள் சாப்பிட்டீங்கனாலே கொஞ்ச எது தெரியு சேஞ்சஸ் தெரியு அப்பிடிங்கற மாரி சொன்னாங்க
சைடு எஃபெக்ட் இல்லாத மெடிசின் இல்லைங்க
ஆ அப்டிங்களா ஓக்கே ஓக்கே சார்
கெடையது அது யார்னாலயு கேரண்டி குடுக்க முடியாது நீங்க நம்மளோட ஓனா இண்டுஜுலா நீங்க எக்சசைஸ் பண்ணி எறக்குறக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட்ருக்கு செகண்டா அது இப்ப உங்களுக்கு தெரியாது இப்ப எல்லாமே கம்மி பண்ணிக்கலா நெக்ஸ் ஃபர்தரா நீங்க ஃப் ச்சர்ல பாத்தீங்னா உங்களுக்கு வன்ட்டு அதோட ஆ ஆ எப்ப ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு அதோட ப்ராப்ளம் லைட்டா ஆரம்பிக்கு அப்ப நீங்க குள்ள இந்த விஷயமே மறந்துருவீங்க அதுக்கப்பறோ டாக்டர் ஏதாது நீங்க ஏதது இந்த மாரி ஒடம்ப கம்மி பண்றக்கு எதா ஃபுட்டு் எடுத்தீங்ளானு யாராது ஒருத்தர் கொஸ்டின் வப்பாங்க அப்ப நீங்க உண்மய சொல்லுவீ ம் அதனால மேக்சிமம் வந்து நீங்க ச நா சாப்பர்ற ஃபுட்டு ஆயில் ஆமா கொஞ்ச ஆயில் ஃபுட்டு் கம்மி பண்ணிக்கணு இதுல ஆசையா இருந்துச்சுனா ஏதோ வாரத்துக்கு ஒரு ரெ ரெண்டோ மூனோ சாப்ட்டுக்கங்க அவ்ளோதா மத்தபடி அதெல்லா சாப்ட கூடாது ஆயில் ஃபுட்டு கம்மி பண்ணிருங்க அப்பறோ நான்வெஜ் சாப்பர்றதா இருந்தாலு நான்வெஜ் அதிகமா எடுத்தீங்கனாலு ஒடம்பு வெயிட்டுக்கு லாஸ் ஆக ஆரம்பிக்கு
சேரிங் சார் ஓக்கே ஓக்கே
மேக்சிமம் இந்த மாரி கிரௌண்ட் வாம் அப்பு வாக்கிங் போங்க அதே உங்களுக்கு ஈஸி ஆயிரு ஒரு மூனு மாச மூனு மாச பண்ணீங்னா போது
ஓக்கே ஓக்கே சார்
அப்பறோ அதுக்கப்றோ அத நீங்க மூணு மாச கழிச்சுட்டு விட்றக்கூடாது அத கொஞ்ச கன்ட்னியூ பண்ண அப்பதா வன்ட்டு உங்களுக்கு அது கரெக்ட்டா ஃபிட் ஆகு
ஓக்கே ஓக்கே சார் ஓக்கேங் சார் பண்ணலாங் சார் பண்றேங் சார் அதாவது வந்துட்டு ஃபஸ் ட்டு வந்துட்டு வாக்கிங் போறக்கு ஸ்டார்ட் பண்ணாலே கொஞ்ச வந்து நமக்கு சேஞ்சஸ் வரு ஆ கொஞ்ச கொஞ்சமா ஒரு வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு சின்ன சின்ன வாம் அப்பு அ
வாமப் உடனே செய்ய வேண்டா ஃபஸ் ட்டு ஒரு பத்து நாள் வந்து நீங்க வாக்கி மட்டு போயிட்டு வாங்க அது வாக்கிங் போறதுக்கு முன்னா டி ஒரு ஒரு டம்ளர் சுடு தண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாட்டு சுடு தண்ணி குடுச்ட்டு நீங்க வாக் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்ச நல்லாருக்கு ஏனா காலைல அந்த சுடுதண்ணி பாத்னா கொஞ்ச அந்த கொழுப்பெல்லா கரைக்க ஆரம்பிச்சிரு
ஓஹோ சேரிங் சார் இப்ப வந்து அ சை க்கிள்லா ஓட்ட சொல்றாங்கள சார் சைக்கிளிங்லா பண்ணா இன்னு கொஞ்ச நல்லா வெயி ட் லாஸ் ஆகுல்லா சொல்றாங்க அது அந்த மாரிலா எதா
சைக்கிள்ல்ல இப்ப வந்து நீங்க ஆல்ரெடி நைன்டி கே ஜி இருக்கீங்க மே அத வந்து நீங்க வன்ட்டு உங்னால ஆ சைக்கிள் நேரா சைக்கிள்ல உங்கனால ஓட்ட முடியாது அதுக்கு நீங்க இனிக் கொ அதாவது ஒரு கொஞ்சமாது உங்களோட பாடிக்கு ஃபிட்னஸ் வரணு அந்த அதாவ்து யா ஜாயிண்டுலா இருக்கு இல்லீங்களா முட்டி ஜாயிண்டெல்லா உங்களுக்கு ஃப்ரீயாகு அதெல்லா இருக்குது அதெல்லா பண்ணதுக்கப்புறந்தா நீங்க அந்த வேல எல்லா பண்ண முடியு
ஓகே ஓகே இந்த த்ரெட்மில் அந்த மாரி பண்றதுங்க அது பண்லாமா சார்
எதுங்க
த்ரெட்மில்லல நடப்பாங்க இல்ல சார் கொஞ்ச வாக் கிங் போறதுக் ரெட்மில்ல அதுலா யூஸ் பண்ணலாங்ளா சார்
எங் அதுக்கு அத காட்டிலு நீங்க இப்டியே போயிக்கிலா நீங்க
வாக்கிங் பண்ணிக்கலாங்கிறீங்களா
போறத உங்களுக்கு ஈஸியா இருக்கு
அப்படிங்களா சார் சரி சரிங் சார் செரிங்க சார் அத மாரியே பண்லாங் சார் வேற வந்துட்டுங் சார் அ ஸ்கிப்பிங் அந்த மாரி அது எல்லா யூஸ் பண்லா அது பண்லாம்
இல்ல அத் ம் ஸ்கிப்பிங் ஆ ஸ்கிப்பிங் ஜம்ப் பண்லா ம் பண்லா பண்லா பட் அதுக்கெல்லா நீங்க வந்து கொஞ்ச ரெடி ஆகணு அ
அதா
ஆ வெயிட்டா இருக்கறங்காட்டிலு உங்களுக்கு ஜம்ப் பண்றக்குல கொஞ்ச இதா இருக்கு
சரி சரிங்க சார் அந்த டி வி லலா நெறைய வந்துட்டு வெயிட் லாஸ் பண்றக்கலா நெறைய புரோகிராமெல்லா போட்டுட் இருக்காங்கள்ள சார் அந்த மாரில நம்ம ஏதாவது ட்ரை பண்ணோம் வெயிட் கொஞ்ச சீக்கிர கொறையிறக்கு எத சான்ஸ் இருக்குங்ளா
டி வி ல பண்ண முடியுங்ளா
ஆமா சார் நெறைய வந்துட்டுலா வெயிட் லாஸ் ப்ரோக்ராமு ஒரு மூணு மாசத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஏழ்ந்து பத்துகி கிலோ வரைக்கு கொறைக்கிறா கொறைக்கிறாங்க அப்டிங்கிற மார்ல்லா போட்றாங்க அப்புற சேஞ்ச் ஆனவங்க கூட அது வந்து நறைய பேட்டிலா குடுக்குறாங்க அதெலா பாக்றே சார் அந்த மாரி ஏதாவது பண்ணலாங்ளான் கேக்கறேங் சார்
டி வி ல நம்பு விளம்பரம் பண்றதெல்லா எதுவுமே பாக்காதீங்க நம்பாதீங்க அது எல்லாமே ஃபேக்குதா
சேரிங் சார்
இந்த இப்ப கூட சொன்னாங்க கிரீன் டீ ல என்ன ஆச்சுங் கடைசி அது இல்ல எதோ ஓட்ஸ்ன்னாங்க ஓட்ஸ்
இன்னிக்கிறுவங்கள வந்து ரொம்ப ஸ்லிம்மா இருக்கிற மார்தா காமிக்கிறாங்க அப்ப அது உண்ம இல்லைங்ளா
என்னங்க இந்த டாக்டரே சொல்றாரு கிரீன் டீ வந்து கிரீனா தான இரு
ஆமாங்க அது ஏ ஒரு ஒரிவரா ஆரஞ்சு கலரா இருக்கு
இது ஒரு கோபிநாத் இது ஒரு இதே பண்ணிட்டாரு ஒரு ப்ரோகிராமே பண்ணி குடுத்துட்டாரு ஆமா அப்பாருங்க அப்ப வந்து இப்ப நம்ம நம்ம வந்து டீ எழ பர்றிச்சு அது டீ தூள் அரைக்கு போது காபி கலர்ல டீ கலர்ல பிரவுன் கலர் ஆகுது கிரீன் டீ மட்டு எப்டி கிரீனாவே இருக்குது அப்ப அத நீங்க கெமிக்கல் போட்றாங்காட்டிகதான அது இர்குது
ஆமாம்
ம் அதுதா அதா சைடு் எஃபெக்ட் இல்லாத பொருள் எங்கேயுமே இல்லைங்க சும்மா மக்கள்ல்லா ஹம்பக் பண்ணுவாங்க அத வெச்சுட்டு
ஆ ஆ
ம்
சேரிங்க சார் சேரிங்க சார் வேற ஏதாவது வந்துட்டு ஃபாலோ பண்ணலான்ட்ருக்கங் சார் இதெல்லா வந்துட்டு பண்ணலாமாங்கற ஒரு ஐடியா தா பண்ணா சீக்கிரோ கொறையுமாங்கோற ஒரு ஆஸ் ச அதனாலதா அதெல்லா கேக்குறே
க்கு ஆ நீங்க பேசறதெல்லா ஓகே ஃபர்ஸ்ட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரு அதுக்கு கொஞ்சோ நம்ம கொஞ்சோ அதுக்கு மெனக்கெடணு அது ஆமா அதுக்கு நீங்க டைம் கண்டிப்பா குடுக்கணு நீங்க மனசு வச்சா மட்டும்தா ஒடம்பு கம்மி பண்ண முடியு
அது உண்மதாங் சார்
ஏனா வந்து நமக்கு து ஒரு நாள் வேல இருக்கு ஒரு ரெண்டு நாள் பண்ணுவீங்க டயர்டாருக்கு என்னாடா இது அப்படின்ட்டு போகு அதெல்லா ஆகாம நம்ம நம்ம அத கொஞ்சோ ஃபாலோ பண்ணிட் டு அப்படிய பண்ணீங்கன்னா கரெக்டா ஏறு அப்ப உங்களுக்கு அது டடு பழக்கிரு அப்படியே
சேரி சேரிங்க சார் ஓகேங் சார்
அப்ப ஈஸியா உங்களுக்கு ஃப் இது ஃபிட்னஸ்சாயிரு ஆ ஓகே மேடம் ஓகே மேடம்
ஓகே சார்
ஓகே மேடம் ஓகே பாக்கலாங்க